ஹலோ
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் பா என்ன பண்றீங்க நா ஒரு நாள் டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கே ஒன் டே டூரு
அப்புடியா என்ன மாரி சுற்றுலா தலம் மாரியா இல்ல மலைப்பிரதேசம் இது மாரியா
நம் நா சும்மா அருகாமையில உள்ள ஒரு வழிபாட்டு தலங்களா போயிட்டு இப்ப ஒரு திருச்சி அது சுற்று வரட்டார பகுதிகள் போலா அப்டின்னு ஒரு எண்ணத்துல இருக்கே
கண்டிப்பா எபுடி தனியா போறீங்களா இல்ல இந்த வேன் பிடிச்சு போவாங்கள எல்லாரு
அப்புடிதா ஒரு வேனா போகலா அதா நீயு வ ரியா அப்டின்னு கேக்லான்ட்டுதாம்ப்பா கால் பண்ணே ஒரு ஃபே எல்லாருமா சேந்துட்டு அவுங்கவுங்க ஃபேமிலியோட சேந்து ஒரு டூரா போயிட்டு வருவோமா?
கண்டிப்பா இது நெஜத் துலயு நடந்தா நல்லாருக்கு தோழி நெஜமாவே நா எதிர்பாத்ததுதா இது ஒன்னு
ஆமா நம்ப திருச்சி அது சுற்றுவட்டார பகுதியிலன்னா போற வழிலயே நெறைய இடங்கள்லா‌ இருக்குல்ல அந்த மாதிரி பாத்துட்டு அங்கெயே ஒரு ஷாப்பிங்லா முடுச்சுட்டு ஏனா வந்துட்டு இப்ப உதாரணமா திருச்சி உச்சிபுள்ளயார் கோயில் போறோன்னா அங்கெயே ஒரு அர நாள் ஆயிடு அங்க போயிட்டு வந்தம்னா அந்த கோயிலுக்கு போற வழிலயே நெறைய பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லா இருக்குதானே
ஆமா திருச்சியில வந்து நிறைய பாக்குறதுக்கு திருச்சி மட்டுமே ஒரு நாள் நம்ம சுத்தி பாக்கலா
ஆமா அந்த மாதிரிதா நம்ம எல்லாரு சேர்ந்து போயிட்டு வரலான்டு நனைச்சிருக்கோ போற வழியிலயே தஞ்சை பெரிய கோயில் அப்டிலா பாத்துட்டு போலா இல்லையா
கண்டிப்பா இது மாரி ஒரு குழுவா சேர்ந்து போனோனா நம்மளுக் கு கொஞ்சோ பணமு மிச்சமாகு ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா போலா
ஆமா நானுமே அதே ஐடியாவிலதா இருக்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கால சாப்பாடு வந்துட்டு ஆ ஒருத்தங்க செஞ்சுட்டு வரணு மத்யானோ சாப்பாடு ஒருத்தவங்க செஞ்சுட்டுவரணு நம்ம கூட பேசிப்போ ஏன்னா எல்லாரு போறவங்கபோது நம்ம சாப்பாட்டுக்குன்னு பக்கத்துல அதுக்கு ஒரு ஹோட்டல்தேடிகிட்டு போகணு அது தேவையில்லாத செலவாகு நம்ளே ஒரு பட்ஜெட்க்குள்ள போகணுன் தான போறோ
கண்டிப்பா இப்ப இருக்கிற விலைவாசி ஏற்றத்துனால சாப்பாடு செலவுலா வெளியில போய் சாப்பிட்டோம்னா கட்டுப்படி ஆவாது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ஐநூறு ஆயிரம்னு ரொம்ப அடிச்சுட்டு போயிடு அப்புற நம்ம பட்ஜெட் தாண்டி அது போயிட்ருக்கு நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோ அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாருமே சேந்து செஞ்சோனா
ஆமா நம்மளே வீட்டுல வந்துட்டு போய்ட்லா ஏன்னா நம் போன வர ம்ப வந்து நாங்கல்லா ஊர்ல ஒன்னா போனோ அப்பயும என்ன பண்ணோனா கால சாப்பாடு நா ஒத்துக்கிட்டே எல்லாருக்கு இல்லன்னா இட்லி இட்லி சாம்பார் வச்சுட்டு இந்த ஒரு சட்னி வச்சு அப்படி நா செஞ்சுட்டே இன்னொத்தங்க என்ன பண்ணாங்க லெமன் சாதோ கிளறி ஒருடப்பாவ எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம ஒரு கோயில்லயே கூட ஒரு எடத்துல உக்காந்து சாப்டுட்டு நம்ம அங்கயே தண்ணிலா கெடைக்கு ஒரு சாப்ட்டோ கை கழவுணோனு முடிஞ்சு போயிடு இல்லைனா நம்ம ஹோட்டல் தேடிட்டு போணு இல்லயா
கண்டிப்பா ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொர் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறதுனால ஒரு ஆ எல்லாருக்கு ஒரே ஒரே ஆள் செஞ்சு எடுத்து வரதுக்கு இப்ப நானே இருக்கேன்னா ரெண்டு வேல சாப்பாடே நா காலைல செய்ய முடியாது இதே நா காள சாப்பாடு மட்டு செஞ்சுட்டேனா மதியானோ சாப்பாடு நீங்க செஞ்சிங்கன்னா ஒரு உதவியா இருக்கும்ல
ஆமா அந்த மாதிரி சொல்லி செஞ்சுப்போ இப்ப போற வழியில இருக்கிற சுற்றுலா தலங்களையு நம்ம அப்படியே பாத்துட்டே இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீரங்கத்துல கூட இருக்கு பக்கத்துல திருவானைக்கா இருக்கு அப்படின் நம்ம நீங்க சொல்ற மாதிரி திருச்சினாலே ஒரு நாள் பத்தாவது சுத்தி பாக்க அவ்ள எடங்கள் லா இருக்குல்ல
ஆ ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு மட்டுமே நம்ம போனோ அப்டின் நா அது ஒரு நாலு இப்போ பத்தாதுங்க அந்த அந்த கோயில உள்ள சிற்பங்கள் எவ்ளோ ஒரு விஷயங்கள் இருக்கு அந்த பெரிய கோயில்ல திருவாரூர் பெரிய கோயிலு ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலு ஒரே அ காலகட்ட ட்டத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க
ஆமா திருவாரூர் பெரிய கோயிலயுமே பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்குள்ள சின்ன சின்னதா வந்துட்டு எவ்வள சிவன் கோயில்கள் இருக்கு பாத்துருக்கீங்களா பெரிய கோவில் இருக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு சித்தர்கள் வழிபட்டது ஒவ்வொரு மன்னர்கள் வச்சு வழிபட்டதுன்னு அததுக்கு ஒரு பேரோட அவ்வளவா சின்ன சின்ன கோயில்கள்லா இருக்கும்ல்ல உள்ளுக்குள்ளயே
கண்டிப்பா அந்தர் பெரிய கோயிலை விட தாண்டதா ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் அஅதுல பாத்தீங்கன்னா அ ஆயிரங்கால் மண்டபம்ன்னு சொல்றாங்கல்ல அந்த மண்டபோ இருக்கு நா அத பாத்ததே கெடயாதுங்க எனக்கு என்னால நடக்க முடியல அந்த கோயிலுக்கு போய் அவ்ளோ தூரோ எப்படிய வந்தோ எப்டிய போனோ
ஆமா நுழைவு வாயில்களு மூன்றோ நான்கோ இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக ஒவ்வொரு வாயில் வழியாவு போலான்னு அத்தன அடுக்குகளா உள்ள உள்ள உள்ள போயிட்டே இருக்குப்பா
ஆமா அந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு அ சிற்ப கலைகள் அப்பற கோயில்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்னா அதுதா அதுல நம்ம நெறைய தெரிஞ்ச வந்து ஒரு வழிபாட்டு தலம் அப்டிங்கறத தாண்டியு அந்த காலகட்டத்துல இப்டி ஒரு கட்டிடக்கலைக்கு வந்து முக் கியத்துவோ குடுத்து இவ்ளோ பண்ணிருக்காங்க அப்டிங்கறத பாத் த்த நம்ம அத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த கோயிலுக்கு போய் எல்லா எடத்தையு அதாவது எந்த ஒரு எடத்தையு நம்ம விட்டுடாம நா நெறைய போனப்ப நெறையா எடத்த மிஸ் பண்ணிட்டே என்னால பாக்க முடில கொழந்தைகள் எல்லா தூக்கிட்டு போனதுனால தூக்கி ட்டே அலையணு அப்டிங்கிற மார் அப்டி ஒரு சுச்சுவேஷன்லா நா மிஸ் பண்ணிட்டே சில எடத்தலா விட்டுட்டு வந்துட்டே அதெல்லா போய் திரும்பவு பாக்கணு அப்டிங்கற ஒரு எண்ண எ மனசுல இருக்கு
நிச்சயமா எனக்குமே அந்த மாதிரி ஆசயில தா அங்க போகணுங்கிறது ஒரு திட்டமாவே வச்சிருக்கே ஏன்னா ஒரு மதம் சார்ந்த விஷயமா நம்ம நெனச்சிடாம அதுல உள்ள சிறு சிற்பங்கள் அந்த காலத்துல எவ்ள ஒரு பல போக்குவரத்து எல்லா இல்லாத காலத்திலயுமே எப்டி இந்த கல்லெல்லா கொண்டாந்தாங்க இதெல்லா பெரிய ஆச்சரிய இருக்கு இல்ல தஞ்சை பெரிய கோயிலுமே நா எல்லா வியந்து பாப்பே எங்கேயுமே மலயே இல்ல இங்க எப்டி கொண்டாந்து இருப்பாங்கன்னு அதே மாரி திருச்சியிலயு பாத்தீங்கன்னாலுமே உச்சிப்பிள்ளையார் கோயில் மட்டு மல இருக்கு பக்கத்துல எல்லா எங்கேயு மல இல்ல திருவரம்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பக்கத்லே இருக்குல அங்க மட்டு மல இருக்கு அது மேல ஒரு கோவில் இருக்கு அதெல்லா ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல
ஆமா அந்த திருவரும்பூர் மலை கோயில் கூட நா பஸ்ல போறப்ப எல்லா பாத்துருக்கே ரொம்ப அழகா இருக்கு ஆனா போனது கெடயாது நீங்க சொல்ற மாதிரி ஒரு திருச்சி மட்டு சுத்தி பாக்கணு அப்டிங்கற மாரி ஒரு டூர் எடுத்தோம்னா நம்ம சுத்தி பாத்துட்டு வரலா ஆனா திருச்சி வந்து ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு இடங்க இந்த மெட்ராஸ் இது மாரி சென்னை மாரியான ஒரு எடங் கூட கெடயாது ஆ சென்னைல எல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக்கா இருக்கு ஒரு மாடன விரும்புறவூங்க சென்னைக்கு போலா
ஆமா நமக்கு இங்க வந்துட்டு ஒரு நல்ல சுற்றுலா தலமாவு இருக்கு இதுவாவு இருக்கு நம்ம இங்க ஒரு தடவ முயற்சி பண்ணணுனு தா நா அதனால தா இந்த தடவ இப்டி போகலா அப்டிங்கிற ஒரு திட்டத்தோட தா இந்த தடவ இருக்கே நம்ம போய்ட்டு வரலா போற வழியிலே பாத்தீங்கனா இப்ப நம்ம தஞ்சாவூரு திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர் சாலை வழியா போனோம்னா வடு வழியிலயே வடுகூர் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லயா
ஆமா ஆமா
அங்க கூட நம்ம எறங்கி் சுத்தி பாத்துட்டுல்லா போலா அதுமே ரொம்ப ஜாலியா இருக்கு பறவைங்கள் எல்லா வந்துட்டு இப்ப அதுக்கான வர்ற சீசனா இருந்ததுன்னா வந்துருக்குங்க
ஆமா இப்ப கொஞ்சோ மழ சீசன் ஆரம்பிச்சாதா கொஞ்சோ அங்க நல்லா இருக்கு நெனக்கிறே ஏன்னா ஆத்துல இன்னு தண்ணி வரல இல்ல நம்ம ஊர் சைடு
ஆமா வந்துருச்சுன்னா நெறய பறவைகள் இருக்கும்ப்பா நானு அங்க ஒரு தடவையு நாங்க பைக்ல போனப்ப அங்க போயிட்டு பாத்துட்டு வந்தோ
ஆமா அது தண்ணி ஆத்துல தண்ணி வந்துட்டனாலா கொஞ்ச நல்லா பசுமையா இருக்கு நம்ம ஏரிக்குள்ளயேயு போய் பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஆ நல்ல காத்தோட்டமா நல்லா இருக்கு இப்ப வந்து ஒரு தீவு மாரிதா இருக்கு வறண்டு போய் தான இருக்கு அந்த இடத்ல பறவைகள்லா இப்ப இருக்காது பாக்குறதுக்கு ஒரு மாரி வெ வெரிச்சோடி இருக்கு ஆனா பாத்துட்டு வரலா
ஆமா அதே மாதிரி இப்ப நம்ம தஞ்சாவூர்னு சொன்னோம்னாலுமே திருச்சி போற வழில தஞ்சாவூரை கிராஸ் பண்றதுக்குள்ளயே பாத்தீங்கன்னா சரஸ்வதி மஹால் போயிருக்கீங்ளா நூலகம்லா நா அங்க போய் பாத்துருக்கே பக்கத்திலேயே வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு சரஸ்வதி மகாலுக்கு இடைபட்டு நம்ம கிராஸ் பண்ணி போற எடத்துக்கிட்ட வீணைல்லா கூட செஞ்சுட்டு இருப்பாங்க
அப்புடியா நா அதெல்லா கவனிச்சது இல்ல நா தஞ்சாவூர்ல அவ்வளவா சுத்தி பாத்தது கெடயாது நீங்க சொல்றீங்க நா கேள்விப்பட்டுருக்கே ஆனா அடுத்த டைம் போறப்ப நம்ப அதெல்லா போய் பாத்த
நிச்சியமா நம்ம இந்த தடவ வேன்ல தான போறோ அதுலயே நீங்க பாக்கலா தஞ்சாவூர்லயே பாத்தீங்கன்னா இப்ப பெரிய கோயிலுக்கு பின்னாடியே பார்க் இருக்கு கொழந்தைளுக்கான பார்க் அங்க ஒரு பெரிய ஆழமரம் இருக்கு அதோட கால்கள் வந்து யானை மாதிரியே இருக்கும்ப்பா யானை பாத மாதிரியே எல்லா
அப்புடியா ஆ ஆ
ஆமா அங்கயுமே
தோழி
ஹலோ தோழி ஆ அந்த போற வழில மத் மத்த இடங்களையு நம்ம சுத்தி பாத்துக்கிட்டே வரலா நிச்சயமா
கண்டிப்பா அது மாரிதா நம்ம போனு போற வழியில புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயில் அப்டின்னு ஒரு கோயில் இருக்கு கேள்விப்பட்டு
ஆமாப்ப அந்த பாலத்துக்கு முன்னாடி நானும் பா ரொம்ப பெரிய கோவிலா இருக்கு முன்னாடி வந்து முகப்பெல்லா வச்சு அது மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குல்ல அங்கயுே நம்ம அப்ப போற வழியிலேயே நம்ம போயிட்டு வந்துரலா
நம்ம தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில்னு சொல்றாங்களா அதுவு இந்த மாரியம்மன் கோயிலு ஒரே கோயிலா இல்ல வேற வேற எடமா
ரெண்டு ஒன்னுதாப்பா அது வந்துட்டு அந்த ஊர் பேரு புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஸ்டாப்பிங்னு அந்த எடத்த சொல்லுவாங்க அது தஞ்சாவூரோட என்ட்ரன்ஸு
அப்டியா நா தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில்னு சொல்றப்ப நா அத சரியா நா கவனிக்காம ரெண்டு கோயில் இருக்கு போல அப்டின்னு நெனச்சிட்டு இருந்தே
இல்லப்பா அது வந்து தஞ்சாவூரோட எண்ட்ரன்ஸ்
யா திருச்சில சமயபுரம் கோவில் இருக்குல அதுவு இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் மாரி நல்ல பெரிய கோயிலா தா இருக்
ஆமாப்பா நா சமயபுரம் போனே ஒரு தடவ நா என்ன பண்ணிட்டேன்னா அப்ப வந்து ஒரு ரொம்ப கூட்டமா போயிடுச்சு கோடை விடுமுறைல நாங்க போயிட்டு ஒரு அர நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒன் டே டூர்லதா வேன் எடுத்துட்டு போயிருந்தோம் நாங்க கியூலயே நிக்கிற மாரி ஆயிருச்சுப்பா அது நல்ல கூட்டம் அந்த திருவிழா டைம்கிறாரு அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொடவ எல்லா ஏலத்துல விடுவாங்க அது எனக்கு தெரியவே இல்ல நாங்க வந்து வேன் நெறைய ப சாமிக்கு வந்துட்டு எல்லா வேண்டிக்கிட்டு பொடவ சாத்துவாங்கல்ல
ஆமா
பக்கத்துலயே வந்துட்டு குறைந்த விலைக்கு ஒரு நூறு இற்நூறுல சு அத பட்டு புடவையா இருக்கட்டு எந்த மாதிரி வில உயர்ந்த புடவையா இருந்து சாதா புடவையா இருந்தாலு ஒரு நூறு இற்நூறுலேந்து ஆரம்பிச்சு ஏலம் விட்டுட்டே இருப்பாங்க மக்கள் கூட்டமா நின்னு அத வாங்குவாங்க எனக்கு அது தெரியல நா என்னமோ விக்கிறாங்கன்னு நினச்சிட்டு வேன்ல வந்துட்டாப்பா அப்றமா தா என்னோட வந்த சக பயணிகள்லா பாத்தீங்கன்னா ஒரு பாதி வெலதா அதாவுது கட்டி பிரிச்சுருக்க மாட்டாங்க சாமிக்கு சாத்துனது அப்டியே பில்லோடயே இருக்கும் அந்த ஏலத்துல வாங்கிட்டு வருவாங்க
ஆமா அதுவு கேள்விப்பட்டு ஆனா வந்து நா போய் பா கேட்டப்பல்லா ஒரு நார்மலா உள்ள பொடவை வந்து ரொம்ப அதிகமா வெல குடுத்து சொன்ன மாரி இருந்துச்சு நாங்க பாத்துட்டு வந்து
அது அந்த நேரத்துல உள்ள ஏலத்த பொறுத்த இருக்கு யாராவுது கேட்டுக்கிட்டே இருந்தாங் கனா வெல அதிகமா போயிட்டே இருக்கும் ஏனா சாமிக்கு சாத்தனது வாங்கணுன்னு ஒரு சிலர் வேண்டுதலுக்காக வாங்குறாங்கல்ல
ஆமாம்
ஆ அப்படி விளையேறும் ஆனா நானுமே வாங்குனதில்ல அதெல்லா பாத்திருக்கே அதே மாரி ஒரு திருவிழா கடைகள் எல்லா வாழ அப்பளோ ஏல விடுவாங்கல்ல அதயு நா நல்லா நின்னு ரசிச்சு பாத்துட்டு வருவோன்பா
நானு அதுல நல்ல பேரம் பேசி ஒரு வாழபழம் வாங்குவேன் என்ன அந்த வாழபழத்த வாங்கி வீட்ல எடுத்துட்டு வர்றதுக்குள்ளையே செல நேரத்துல டேமேஜ் ஆயிடும் ஆமா அதுக்காகவே நா பண்றது காயா பாத்து வாங்கிட்டு வரது
அதே மாதிரி திருவிழா கடைல நம்ம டூர பத்தி பேசிட்டு இருந்தோம் இருந்தாலு இந்த மாரி ஒரு திருவிழாக்கு போம்போது ஒரு மண் பானையு வந்து கொழம்பு வைக்கிற மண் சட்டியு ஒரு உண்டியலும் வாங்கிட்டு அந்த கூட்டத்துல அத ஒடையாம எடுத்துட்டு வர நா பட்ட பாடு இருக்கு பாருங்க பா இந்த பக்கம் போனா வண்டி இடிக்கிறாங்க அந்த பக்கம் போனா கூட்டத்துல நசுக்கிறாங்கன்னு அத ஒடையாம எடுத்துட்டு வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சி
நம்மளும் நினப்போம் இந்த கூட்டோ இல்லாத நேரத்துல போயிட்டு வந்துரணுன்னு நம்ம போற நேரத்துலதா எல்லா மக்களு வர மாரி இருக்கிற மாரி எனக்கு ஒரு தோணு உணர்வு எப்பயிமே
ஆமா சரியா சொன்னீங்க இருந்தாலு நம்ம அப்டி இந்த மாரி டிராவல் பண்றது டூர் போறது இதெல்லா ரொம்ப சந்தோஷமான விஷயமாதனே இருக்கு அதுனால தா நம்போ போய் வர வேண்டிய தாருக்கு சரிங்க தோழி நா மீண்டும் ஒரு முறை உங்களோட பேசறே நன்றி
நன்றி தோழி